ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் வா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக் கீங்ளா
நல்லா இருக்கே தோழி
நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா தோழி சேரிங் எனக்கு நல்ல தெளிவா கேக்குது தோழி சப்போஸ் ஏதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்துதுனா நீங்க பேசிட்டே இருங்க
ஆ சேரிங்க தோழி சேரிங்க என்ன தலைப்ப பத்தி இன்னக்கி பேஸ்லா தோழி
இன்னக்கா தொழி இயர்கையா கிடைக்க குடிய பழங்கல பத்தி பேசுவோமாதோழி
ஆ நிச்சயமா தோழி நிச்சயமா
சரிங்க தொழி நா வந்து இப்ப கடந்த வாரோ ந்து அ புளியஞ்சோலைன்னு ஒரு கிராமத்துக்கு போயிர்ந்தே தொழி
சரிங்க தோழி
அங்க பாத்தீங்னா தொழி இன்னக்கி வந்து இந்த இந்த காலநிலைக்கி ஏத்த மாரி பழங்கள் கெடக்குல தொழி மங்குஸ்தான்
ஆ ஆ உ
இந்த மாம்பழோ இந்த மாரி பழங்கள் வந் து நா வாங்கினே சாப்பறதுக்கு ரொம்ப சுவையா இருந்தது தோழி வந்து
அதாவது நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோ அந்த அந்தந்த இதுல கிடைக்கக்கூடிய பழங்கள் ஹலோ தோழி நாங்க வந்துட்டு கேரளா போயிருந்தோ அ மீன்குளத்தி பகவதியம்மன் கோயிலுக்கு அ அங்க வந்து பாத்தீங்க அப்பிடின்னா எல்லாத்து வீட்லியு வந்து கண்டிப்பா பலாப்பழங்களு பலாப்பல மரமு வந்துட்டு எல்லாத்து வீட் ட்லியுமே இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்லெல்லா வந்து பாத்தீங்கன்னா பலாபழத்தினுடைய